வணக்கம் சகோ
நீ ஆ வா
ஆ மதியமா என்ன இன்னைக்கு சமைச்சிங்க மதிய உணவுகள பத்தி ஆ சொல்லுங்க
ஆ மதிய உணவ பத்தியான ஐடியா கேக்க பண்ணிருக்கே
பாத்திங்களா நம்ம இருவருடைய சிந்தனையுமே ஒரே மாதிரி இருக்கு இருவருமே வந்து மதிய உணவ பத்திதா சிந்திச்சுட்டு இருக்கோ சோ அத பத்தி நம்ம சில நேர உரையாடலா இப்ப நீங்க மதியத்துல பெரும்பாலு எந்த மாதிரியான உணவுகளுக்கு முக்கியத்துவ கொடுப்பிங்க அது எப்பிடி திட்டமிட்டு செய்விங்க அத பத்தி சொல்லுங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ இப்ப பாத்திங்க அப்டின்னாக்கா மதிய நேரங்கள்ல இப்ப வெயில் நேரம் அப்டின்றதுனால நம்ம வந்து அதிகமான காரத்த இப்ப சேத்துக்க முடியல அ அதனால இப்ப பாத்திங்கன்னா அ கீர வகைகள் கீர வகைகள் கொஞ்ச அதிகமா சேத்துக்கறோ ஆ அ அப்பறம் பாத்திங்க அப்டின்னா சுண்டக்காய் சுண்டக்காய் என்பது நம்ப நார்மலாவே நமக் ஒடம்புக்கு ரொம்ப நல்ல து அதாவது இந்த வயித்து பூச்சி அத எல்லாமே சுத்த செய்யக்கூடியது அந்த சுண்டக்காய் சுண்டைக்காய்க்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு சோ சுண்டைக்கா கூட்டு சொரைக்காய் கூட்டு சோ இது மாரி உணவுகள நாங்க சேத்துக்கிட்டு இருக்கறோ சோ இந்த வெயிலுக்கு அப்டின் பாத்திங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் மதிய உணவு கொழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியாகவும் மத்த வீட்ல உள்ளவங்களுக்கு விரும்பி சாப்பற மாதிரியாகவும் உங்களுக்கு தெரிஞ்சது எதும் இருந்தா சொல்லுங்க
ஆ நிச்சயமா எங்க வீட்ட பொறுத்தளவுல வெயில் காலமாவே இருந்தாலு எதுவாருந்தாலு வந்துட்டு ஆனா நாங்க விதவிதமனா உணவுகளுக்குதா முக்கியத்துவ குடுக்குற மாதிரி இருக்கு அனைவருக்கும் பிடிச்சத சமைக்கணுங்கும் போது அதே போல ஆனா வெயிலுக்காக நா என்ன பண்ணுவ கார கொஞ்ச கம்மியா சேத்துக்கறது அவ்ளதா மற்றபடி அனைத்து உணவுகளுமே செஞ்சுக்குவோ நீங்க கீரைன்னு சொன்னிங்கல்ல அது நிச்சயமா கீரையில நறையா சத் துக்கள் இருக்கு ஆனா என்னன் பாத் திங்கனா அந்த முருங்க கீரைய வந்துட்டு அத உருவி அந்த கீர சுத்தம் செய்ய அந்த காம்பு கி ள்றதுக்கு அதிக நேரம் எடுக்கறதுனாலயே நா வந்து ரொம்ப அழுப்பு பட்டுட்டு செய்யறதில்ல அது சில எடங்கள்ல அது தவன் கூட யோசிச்சிருக்கே முளைக்கீரைகளு அவ்வப்போது அதெல்லா சேத்துட்டுதா இருக்கோ மற்றபடி வந்து பொரியல் வகைகள்னு பாத்திங்கனா அந்த முட்டை கோசு பீன்ஸு இந்த கேரட்டு இந்த மாதிரி விதங்கள வந்து காவிச்சுட்டு போட்டு அந்த மாதிரி நாங்க சமச்சு சாப்டுவோ அது எங்ளுக்கு ரொம்பவே பிடிக்கு நீங்க எந்த மாதிரி வருவல் இதெல்லா செய்விங்க மத்யானத்துல
ஆ ஆ ஆமா இப்போ பாத்திங்க அப்டின்னாக்கா நாங்க அதிகம் வந்து ஒருப்ப சா ஒரு மதிய மதிய நேரங்கள்ல உணவு அப்டிங்கும் பொழுது ஒரு சாதம் ரெண்டு பொரியல் ரசம் மோர் அப்டி வெச்சுதா சாப்படறது அப்படிதா பழக்கமா போயிட்டு அ திங்க அப்டின்னாக்க ஒரு முட்டகோசு பொறியல் அ அங்க அது ஆமா அப்படிதான் இப்போ பிள்ளைங்களு அந்த மாரி கேக்குறதுனால இப்ப வீட்ல உள்ளவங்களு அந்த மாரி சாப்பிடுறதுனால அதுவே பழகி போயிடுச்சு பாருங்க இப்ப பாத்திங்கனா உருள கெழங்கு பொரியல் ஒரு ம் பீன்ஸு கேரட்டு பொரியல் உருளைக்கெழங்கு வறுவல் அல்லது சுண்டக்கா பொ பொடி மாசு அ எங்க வீட்ல அதிகமா சுண்டக்கா நாங்க அதிகமா சாப்படுவோ ஏனா நம்ம வீட்ல இங்க இருக்கிறதுனால கொஞ்ச அத நாங்க அதிகமா எடுத்துப்போம் ரெண்டாவுது சின்ன பிள்ளைங்க வீட்ல அதிக இருக்கிறதுனால கீரி பூச்சி அந்த பிரச்சன அதிகமா இருக்கு சோ நம்ம சுண்டக்காவ அதிகமா சேத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு அந்த பிரச்சன இருக்காது அப்புறம் அ சௌசௌ சௌசௌ வந்து சௌசௌ பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் இது மாரி காய்கறிகள் அதிக சேத்துக்கறோ வெண்டைக்கா வறுவல் ஒ கருண கெழங்கு தண்டு கீர அந்த மாதிரி சாப்பாட்டோட சேத்து எப்பொழுதுமே அ எதாவது ஒரு கீர ஒரு வறுவல் அல்லது ஒரு பொறியல் அது மாதிரி நம்ம எடுத்துக்கறது இப்போ மதிய டயத்துல பா பா பாத்திங்க அப்டின்னாக்கா வாரத்துல எப்டி பாத்தாலு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்ம வந்து அசைவம் எடுத்துக்கறோ அசைவம் கண்டிப்பா அ எடுத்துக்கறோ சோ இப்ப அசைவத்த பொறுத்தளவு எப்டின் பாத்திங்க அப்டின்னா இப்ப பிரியாணி அப்டின்றது வந்துட்டு இப்ப பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்படறாங்க இப்போ பிரியாணிய பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எதுவு உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவு இருக்குங்ளா அதாவுது எப்படி செய்யணும் போக்குவரத்து அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அது
நிச்சயமா நா சொல்றே பிரியாணிய பொறுத்தளவுல வந்து நம்ப ச சைவம் அசைவம் இரண்டு விதத்துலயுமே செய்வோ சாதாரணமா அவசரமாவே இப்ப ஏன்னா குழந்தைங்களுக்கு பிரியாணிங்கிற ஒரு ஆர்வ வந்துட்டுதுனால நா பெரும் பாலு வந்து ஹ அது கோழி இறைச்சினா கிடைச்சிடு பக்கத்துலயே கு அந்த மாதிரி கோழில சில பிரியாணி செய்வே சில நேரங்கள்ல ஆட்டு கறிலயு வந்துட்டு பிரியாணி செய்யறது உண்டு அதையும் தாண்டி உடனே குழந்தைங்களுக்கு பிரியாணி சாப்படணு அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் போது நம்ம உடனடியா சென்று கடைக்கு சென்று இறைச்சி வாங்க முடில சூழல் இருந்ததுன்னா நா என்ன பண்ணுவேன்னா வீட்டுல இருக்க காய்கறிகள வச்சு அந்த சோயா மீல்மேக்கர்னு சொல் அது பார்க்க ஒரு அ சீவக்காய் மாதிரி தானே இருக்கு அதெல்லா போட்டு கூட வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி கூட நா சு பசங்களுக்கு உடனடியா குடுத்தர்றது
உம் உம் ஆமா இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம கொண்டைக்கடலை பிரியாணி எங்க வீட்டுல அதிகமா நாங்க அடிக்கடி செய்ய கூடிய ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொண்டைங்கடலை நம்ம தனியா அவிச்சு குடுத்தோ இல்ல அது ஏதாவது சுண்டல் பண்ணி குடுத்தோ அப்படின்னா எடுத்துக்கிடல அப்படிங்கும் பொழுது நாங்க அதை வந் து பிரியாணி செஞ்சர்றது ரண்டாவது நறைய கொண்ட கொண்டைக்கடலை எங்க வீட்ல அதிக எப்பவு பிள்ளைகளுக்கு அடிக்கடி செஞ்சு குடுப்பே முளைகட்டி குடுக்கறது அந்தமாரி அந்த டைத்ல முளைகட்டிருச்சு அப்படீன்னா அத அப்படியே பிரியாணி போட்டுறது அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாவு குடு க்கறோ நம்ம சாப்பிடறதுக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப அசைவம் அப்படின்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப பாருங்க மீனு முட்டை சி அ ஆடு கோழி அது மாதிரி பிள்ளைங்க கொஞ்ச விரும்பி சாப்பிடுவாங்க அ அடிக்கடி நம்ம வீட்டுல செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அதாவது கோழி பிரியாணி கோழி வறுவல் அந்த மாதிரி சோ கோ பிரியாணி அப்படின்றம் பொழுது நீங்க எப்படி செய்வீங்க செய்முறைகள் எதுவு உங்களுக்கு தெரியுமா
எனக்கு தெரிஞ்ச செய்முறைய சொல்றே உதாரணமா வந்து கோ கோழிக்கறியில வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா மொதல்ல வந்து அந்த சிக்கனை வந்துட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் கலந்து அத சுத்தம் பண்ணி தனியா எடுத்து வச்சுப்பே தண்ணீர்ல அலசி அதுல உள்ள த ரத்த மாதிரியான விஷயங்கள பண்ணி எடுத்து வச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியா ணிக்கு வந்து அந்த வாசப் பொருட்கள் எல்லா இருக்கும்ல்ல பட்டை லவங்கம் அந்த அ வாசனை பொருட்கள் கிராம்பு இந்த ஸ்டார் நட்ச த்திரப்பூ சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி பொருட் கள் லா ரெடியா எடுத்து வச்சுட்டு தா நா பண்ண ஆரம்பப்ப ஏன்னா நம்ப வாணலியில எண்ணெய ஊத்திட்டு குக்கர்ல எண்ணெயை வச்சுட்டு வச்சுரு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொருள் எல்லா ஒண்ணொண்ணா தேடிட்டு இருந்தன் வச்சுக்குங்களே சில எடத்துல ரொம்ப எண்ணெ சூடாகி அந்த பதம் வராது அதனால முக்கியமான அந்த முதல் இந்த வாச பொருட்களை வந்து நா எடுத்து வச்சுக்கறது நீங்க என்ன பண்ணுவீங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது மாரிதா நமக்கு வேண்டிய பொருட்கள நம்ம என்ன நமக்கு பிரியாணி போடுவோ அப்படின்றத ரெடியா எடுத்து வச்சுக்கணு இப்ப பாத்துங்க இப்ப இந்த வாசனை பொருட்கள்ஹ பட்ட கிர பட்ட அஹ் இந்த இலை அது போன்ற வா வாசனை பொருட்கள் கொஞ்சம் எடு த்து வச்சுப்போ அது இல்லாம நம்ம வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த வாசனை இலை அந்த இலை ஒரு பிரியாணி இலையே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு சோ அது நாங்க அதிகமா சேத்துப்போ த ப பிரிஞ்சி இலை அதாது பிரியாணிக்கா இருக்கட்டு இல்ல வந்து சோ கிரேவி செய்யறோ இல்ல புலாவ் செய்யறோ அந்த மாரி எதுக்காக இருந்தாலு அந்த எலைய கொஞ்ச சேத்து கிட்டோம்னா மத்தபடி இந்த பட்டை அதிகமாவே தேவைப்படாது சோ அந்த மாதிரி நம்ம சேத்துக்கிறது இப்போ எண்ணெயை ஊத்திட்டு ச இந்த பட்டை வாசனை பொருட்கல போட்டுட்டு வெங்காய த்த வெட்டி போட்டு அது நல்ல ஒரு ஒரு நல்ல வதங்க விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி பச்சை மிளகா
தோழி எனக்கு ஒரு சிறிய அறிவுரை தோழி அஹ் நீ
சொல்லுங்க
வெங்காயத்தை போடம் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா அது வந்து நல்ல பொன்னிறமா வரணு பொன்னிறமா வந்தாதா பிரியாணி நல்லா சுவையா இருக்கு அப்பற க கூடாது அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கனா எண்ணெயில வ வெங்காயத்து வெங்காயத்தை போட்டோனோ நீங்க செலவு சால்ட் கலந்துட்டேன்னா அது என்னன்னா கருகாது ஆமா அது என் நீங்க வந்து அந்த எண்ணெயில வெங்காயத்தை போட்டு வதக்கும் போதே அதுல நீங்க உப்பு கலந்துடுங்க அப்ப என்ன பண்ணும் வெங்காயம் கருகாது இந்த பொன்னிறமா வரு
சோ அந்த மாதிரி நீங்க குடுத்த டிப்ஸு கொஞ்ச நல்லாதா இருக்கு நமக்கு அடுத்த தடவை நா பிரியாணி செய்யும்பொழுது நா இந்த செய்முறையை நா பயன்படுத் த்தி பாக்குற
அஹ் அடுத்ததா நீங்க என்ன பண்ணு
ம் சொல்லுங்க சொல்லுங்க
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறோ நீங்க பிரியாணி சுவையா வரணும்னா முக்கிய குறிப்ல ஒண்ணு என்னனா நீங்க அதுதா இஞ்சி பூண்ட தனியா போட்டிங்ன்னா அது என்ன பண்ணுனா அங்க அந்த குக்கர்ல அடிபுடிச்சிக்கு ஒரே நேரத் ல நம்ப வெட்டி வெச்ச தக் காளி பச்ச மிளகா புதினா இலைகள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தியு ஒரே நேரத்ல நீங்க கொட்டி அத கிண்டிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அது அடிப்பிடிக்காது அதோட மனம் ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு கரெக்ட்டா கெடைக்கு பிரியாணியு சுவயா இருக்கு தனித் தனியா போடாம ஒன் ரெண்டா வெய்ங்க
ஆ ஓக்கே நன்றி நன்றி தோழி நாங்க வ ஆனா வந்து நாங்க அப்டிதா ரெகுலரா செய்யறது பாத்திங்கன்னா வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு அந்த மாரிதா செய்யறது நீங்க சொ சொல்லும் செய்முறயே நா ஒரு தடவ செஞ்சு பாக்கற கண்டிப்பா இன்னொரு முறை நீங் கொடுத்த அறிவுரைக்கு நன்றி நா செஞ்சு பாக்குற ஆ மிகவும் சுவையா இருக்கு அப்டின்னு நெனைக்கிற அதுக்கு பாத்திங்க அப்டினாக்கா நெய்சோறு நெய்சோறு மதிய நேரங்கல்ல நம்ம அதிகமா நம்ம பயன்படுத்துறது நெய்சோறு கொழந்தைகளுக்கு ரொம்ப பயன்படுத்தக் கூடிய ஒரு நெய்சோறு நெய்சோறு வந்து பிள்ளைங்களுக்கு நெய்யா சாப்படல அப்டினாக்கா நம்ம ப்ரியாணி எப்டி செய்யறமோ அதே போல நெய்சோறு பிள்ளைங்ளுக்கு செஞ்சூ குடுத்தோ அப்டின்னா பிள்ளைங்க விரும்பி சாப்புடுவாங்க நீங்க நெய்சோறு செஞ்சு குடுக்கறீங்ளா பிள்ளைங்களுக்கு
இல்ல அது நெய்சோறுனா நீங்க எது சொறீங்க இந்த புலவு சாதோ அதுவா இல்ல வேற எதுவு செய்முறைகள் இருக்
இல்ல இல்ல புலவு சாதம் புலவு சாதத்ததா நா சொல்ற புலவ் சாதத்த நாங்க நெய் சோரு அப்டின்னு சொல்லுவோ
ம் செரி நா புலவ் சாதோ அடிக்கடி செய்வ ஆனா புலவுசாதோ செய்யும்போது நா என்ன பண்ணுவனா நா பாத்ரனா நான்கு மண் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வெச்சிருந்து அத அதுல ஆட் பண்ணிப்போ ஏனா கொழந்தய தனியா அப்டித்தா பட்டாணி சாப்ட மாட்டாங்கல்ல இந்த சாதத்ல போட்டு நல்லா குக்கர்ல மைய்ய வெந்து வந்த மோது அது ஒரு தனி சுவயாவுருக்கு அவுங்க எளிதா அதயு அவுங்க எடுத்துப்பாங்க அதனால அப்டி நா செஞ்சர்றது
ஓ கண்டிப்பா கண்டிப்பா அதுல பச்சப் பட்டாணி அதோட வந்து நம்ம கொஞ்சோ கேரட்டு ஒண்ணும் பண்ணுமா சின்னதா கொஞ்சோ நறுக்கி போட்டோம்னா அது கொஞ்சோ இன்னும் பாக்கறத்துக்கு கலர்ஃபுல்லாவு நல்லாவு இருக்கு நானு அத நா நானும் அத பயன்படுத்திருக்க
ஒன் ங்க அந்த சாதோ செய்யுமோது கன்னா தேங்காய வெச்சி தேங்காய் பால எடுத்துக்ட்டிங்ன்னா அது இன்னுமே சுவயாருக்கு தேங் காய் பால சிறித
உம் தேங்காய் பால் தேங்காய்ப் பால் கலந்துக்லா அத விட நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குல்லையா தேங்காய் எண்ணெயும் கொஞ்சோ கலந்துகிட்டோம் அப்டின்னா சாதம் நல்லா வாசனையா ம் நல்ல சா சாப்பாடு எடுத்து வைக்கும்மோது நல்ல மனமாருக்கு ஆ தேங்காய் எ எண்ணெயும் கலந்து கொண்டம்னா சோ இதுக் இதுக்கு நம்ம புலவு சாதம் அப்டின் பாத்தமுனாக்கா நமக்கு புலவு சாதம் அப்டின் நம்ம பாக்கும் பொழுது சிக்கன் அ வெச்சி நம்ம சம்ச்சி சாப்ட்டோ அப்டின்னா அதுக்கு மிகவும் அருமயா இருக்கு
நிச்சியமா நீங்க சொன்ன குறிப்புகள் எல்லா நா முயற்சி பண்ணி பாக்குற அடுத்த முறை வேற ஒரு உணவ பத்தி நம்ப பேஸ்வோ நிச்சியமா
ஆ ஓக்கே தோழி ஓக்கே தோழி நன்றி தோழி